ஆ கேக் குதுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இரு க்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ
வீட்ல எல்லா அண்ண எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோம்
வீட்ல பிள்ளைங்களலா நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நலமா இருக்கோ
ஓகே ஓகே இப்போ ஃபோன மாசத்துல கூட எங்கயோ ஆ ட்ரிப்பு போனீங்க இல்லையா
ஆமா ஹலோ
க்கேஷன்க்கு
ஆ சொல்லுங்க ஆ
ஆ வெக் உ வெக்கேஷன் லீவ்ல ஆ எங்கியோ டிரிப்பு போயிருந்திங் களே எங்க போயிருந்தீங்க சம்மர் எப்டி போச்சி
ரொம்ப நல்லா போச்சி ஆ அப்டே என்ன பண்றது அப்டியே ஒரு பீச் போய்ட்டு அப்டே ஒரு டூர் மாரி போயிட்டு அப்டியே வந்துட்டோம் ரொம்பல்லா போகல வெயிலோட தாக்கம் ஜாஸ் தியா இருந்ததுனால ஆ பீச்சி மட்டும் போய்ட்டு அப்டே வந்தாச்சி
ஓஹோ அப்படியா எங்களஜ ச
எடத்துல இருக்கோ அதனால பிள்ளைங்க நா கடலுக்கு போனு பீச்சுக் போனு அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அங்க ம
ஆ ஓ அப்புடியா சேரி சேரி ஆமா ஆ இந்த அதுவு அமா ஆமா ம்மா வீட்டுக்கு போனே அப்போ அப்புறோ மதுரின்ல்லா வீட்டுக்கு போனே போவிலியே இங்கதா ரவா சம்மரு அப்புடியே முடிஞ்சு போச்சே
அப்புடியா ம்
எல்லாரு இந்த வருஷத்துக்கு ஒருமுற ப்புற நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையு பாக்க முடியுது தோ அதனால நாங்க தூரமா இருக் கருதுனால ஸோ எல்லார் வீட்டுக்கு போய்ட்டு வந்தாச்சு எ சம்மரு முடிஞ்சிர்ச்சு
ஆமா முடிஞ்சுச்சு ஸ்கூலு போயாச்சு உங்கள பொறுத்தளவுக்கு இல்லையா ஆமா எங்ளுக்கு இனி ஸ்கூல் தொடங்கநா ரண்நாள் ருக்கு
ஓ அப்படிங்க ளா எங்ளுக்கு மேப்புலே ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு நாளு போனா பாப்பா அப்புறோ மறுபடியு அந்த பக்ரீத்து லீவெல்லா வந்த ஒடனே
ம்
லீவு கன்னியூ பண்ணிட்டாங்க
ஓகே ஓகே நீங்க ஒர்க்குக்கு எதும் போறீங்களா இல்ல வீட்ல தா இருக்கீங் ளா எனகெல்லா வீட்டு வேலையே செரியாருக்கு
நா வந்து ஒர்க்குக்கு போறே ர பாட் டைம்ம எடுத்துருக்கே அ அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கத்து குடுக்குற மாதிரி ஆ சோ அதுக்கத் குடுத்துக்குட்டு இருக்கே
சேரி சேரி
மதியானம் ரெண்டு மணியிலருந்து ஆறு மணி வரைக்கு ஒரு அகாடமில போயிட்டு சொல்லி் குடுக்குறே அதுப் அது போக ப்ரைவேட்டாவு நா ஆன்லைன் கிளாஸஸ்ல்லா எடுத்துக்கிட்டுருக்கே
அப்டியா அப்பறோ அப்பறோ வீட்டு வேலை இதுக்கல்லா ஒங்களுக்கு எப்டி ஓடுது இல்ல நீங்க மூனு பேர் மாத்தம் இருக்குறதுனால வேலைகள் கம்மியாக இருக்கும்ன்னு நெனக்குறே
அய்யோ அப்டியெல்லா இல்ல சிஸ்டர் நல்ல வேல இருக்குது காலேல நேரத்துல எந்துரு வச்ச ஆரம்பிச்ச தா நமக்கு முடியவே மாட்டேங்குது சிஸ்டர் அது ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப டயர்ட் ஆயிருது ம்மா ஓ கொஞ்சோ நா நாப்பது வயசுக்கு மேலே ஆகும்போதே நமக்கு நெறய தொடர்ந்து வேலைகள் செய்ய முடியறதில்ல அதனால இந்த டைம் பிளான் பண்ணி பிளான் பண்ணிதா ஒவ்வொரு வேலயு செய்ய வேண்டியதா இருக்கு இப்போ கிச்சன்ல ஆ பாப்பா நல்லா ஹெல்ப் பண்ணுவ அவ சமக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி ஆ அந்த சாலட் எல்லா செஞ்சு குடுக்குறது நேத்து சூப்பெல்லா வச்சு குடுப்பா ஆ அது மாதிரி நைட் எல்லா ரைஸ் எல்லா இருந்ததுன்னா தக்காளி சாத வச்சுக்கிறது உருளக்கெழங்கு பொரியல் பண்ணிக்குறது ஆ அவளுக்கு அந்த சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனா என்னன்னா அவ சமச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்பறோ நம்ம அந்த பாத்திரங்கள் எல்லா கழுவனு அதுதா பெரிய நமக்கு கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு பக்கம் பாக்கும்போது பிள்ள இவ்ளோ தூரோ ஹெல்ப் பண்றாளேன்னு சொல்லிட்டு நம்ம போய் செய்யலா ஆனாலும் ஆ நமக்கு அந்த பாத்திர கழுவுறது ரொம்ப கஷ்டமான வேலயா இருக்கு நம்மனா அப்பப்ப கழுவி வச்சுட்டு வந்துகிட்டே இருப்போ காலேல அதுல எங்க மாமியாரோட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப புடிக்கு அவுங்க ஒம்போது மணிக்குள்ள காலேல அந்த வெயிலு கிச்சனுக்குள்ள வர்றது க்கு முன்னாடியே எல்லாச்சு வச்சுட்டு வந்துருவாங்க கிச்சனுக்குள்ளே அப்பறோ போவே மாட்டாங்க
ஓ அது ரொம்ப அது ரொம்ப நல்லது எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு பாப்பாங்க ஸ்கூலுக்கு போகும்போது அப்டி தா காலே எந்திச்சு மதியான த்துக்கு சேத்தே சமச்சு எல்லா பேக் பண்ணி ஒன்பது மணிக்கு அனுப்ப பர்வே ஆனா அதுக்கப்பற இருக்கற வேல இருக்கு பாருங்க ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு எல்லா பாத்திரங்கள்லா கெடக்கு எல்லா கழுவி கிச்சன க்ளீன் பண்ணி அப்றோ நான் வந்து இந்த வாஷிங் மிஷின்ல்லா துணி துவைக்க மாட்டே என்ன பண்ணுவே நம்ம எல்லாமே நின்னுட்டே செய்யனுமேன்றதுனால மேக்சிம கையில தா தொவப்பே இப்போ வாஷிங் மிஷின் தூங்கிட்டே இருக்குது அது ஒரு மூளையில இருந்து கலரையே மாறி ச்சி அதயே தூக்கி போடலான் இருக்கே கே மத்தபடி நா கையிலே தொவச்சுக்லா அப்டின்னு ஆமா மொட்ட மாடியில ஆமா ஆமா ஆ மொட்ட மாடியில தொவச்சு காயப்போட்டு வந்தமாறி இத எடுத்து தொவச்சு காயப்போட்டு அத ஒரேடியா எடுத்துட்டு போயி அலசிரலானு சொல்லிட்டு ச் அது ஒன்னு தா இந்த குனிஞ்சு நிமிந்து செய்ற வேலமாரி இருக்கு அந்த வேல செஞ்சுட்டு வந்த கொஞ்ச வயிறெல்லா கொஞ்சோ உள்ளப்போன மாதிரி எனக்கே ஃபில் ஆகு அது இங்க நா என்ன பண்றது ஆமா மேலே போய் தெவச்சிட்டு வந்துர்றது
ஓ சேரி சேரி
போட்டுட்டு அப்பறோ அத எடுத்துட்டு வர்ரது மத்தபடி வெளிய போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸா இருந்தா சகல வேலயு வீட்டு வேலையன்னு எடுத்துகிட்டா அது எல்லாமே நானே தா செய்வே அப்றோ வெளில போற ட்ரெஸ்ஸ அப்டியே வச்சுருவே அயன் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கலான்ட்டு மத்த ஆமா மத்த நம்ம ரஃப் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸ தா மடிச்சு வப்பே மற்றபடி இத அயன் பண்ணியே உள்ள வச்சுருவே அந்த ச ஆமா சர்ச்சுக்கு போற டைம்ல்லா டக்குன்னு எடுத்து போடலா ஏன்னா பாப்பாங்களையு கெளப்பி நானு கெளம்ப கொஞ்சோ லேட்டாகு நமக்கு சர்ச்சி நேரமாக ஆரம்பிச்சிருவாங்களேன்ட்டு அது நல்ல முடி முடிஞ்ச வரைக்கு வேலைகள
நீங்களே ஒக்க ஒங்க வீட்லயே அயன் பண்ணி க்குவீங்ளா
ஆமா வீட்லயே நா பண்ணிருவே அவுங்க ட்ரெஸ்ஸு பிள்ளைங்க எல்லார் ட்ரெஸ்ஸையு நானே தா செய்வே அதுதா எனக்கு ரொம்ப ஜாஸ்தியான வேல மாதிரி இருக்கு இப்ப இருந்தே புள்ளைங்க ஒன்னு செய்ய மாட்டாளுங்கா ஆனா சொல்லி குடுப்பே எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ எடுத்த பொருள் எடுத்த எடத்ல இருந்தா தா புடிக்கு அதனால சீப் எடுத்தா சீப் ஸ்டாண்டல வய்ங்கடி பென் எடுத்தா பென் ஸ்டாண்ல்ல வய்ங்க ஸ்பூன் எடுத்தா ஸ்பூன் எடுத்த எடத்துல வைங்க அப்பறோ பிளைட்டு அவுங்கவுங்க பிளைட்டு கழுவி ஸ்டாண்ல் வய்ங்க ஆமா ஆமா ஆதனால ஓட நா சொல்லுவே ஒரு நாள் சிவங்க அடுத்த நாள் ஒரு ச சாரி மட்டு சொல்லிடுவாங்க சாரிமா எடுத்தத வச்ச சியா அப்டின்னுட்டு சாரிம்மா எல்லா பொருளு வெளயாடிட்டு அங்கங்கே பாக்ச தூக்கி போட்டு ருவாங்க என்னம்மா இதெல்லா இங்க இரு கடைக்குன சாரிம்மா அவ்ளதா நமக்கு பொறுக்காது ஆமா அதனாலயே எனக்கு என்னமோ வீட்ல ஆ நெறய வேல செஞ்சுட்டே இருக்குற மாரி இருக்கு சிலர் சொல்லுவாங்க எனக்கு போர் அடி இதுன்னு சொல்லுவாங்க சத்தியமா இது வரைக்கு எனக்கு போர் அடுச்சதே கெடயாது இல்லனா கெஸ்ட்டு வந்து வருவாங்க எப்டி ஆள் மாத்தி ஆள் வருவாங்க இல்லன்னா வீட்டு வேலைகள் நானு எல்லாத்தையு சரிய்யா செய்யணுனு தா ஆரம்பிப்பே இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து முடியாது அது என்னவோ எனக்கு தெரியல
ஆமா ஆமா எனக்கு அப்டிதா சம்டைம்ஸ்ல நம்ம நம்ம இதுக்கு போறதுனால எனக்கு காலேலயு பத்து மணிக்கு ஒரு க்ளாஸ் இருக்குங்களா அப்போ பத்ரைக்கு வரைக்கு நமக்கு க்கு வேல இருக்கு அவ அவ அவ ஸ்கூலுக்கு போனே எ பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்தது எ ஹஸ்பண்ட்டுக்கு அவுங்க பத்து மணிக்கு தா கெளம்புவாங்க அவுங்க முடிச்ச ஒடனே நம்ம கடை கடகடானு வேலைகள செஞ்சுட்டு அந்த கிளாஸ்ல பத்து மணிக்கு ஒக்காரணு பத் ட்டு பதினொன்ற இல்லன்னா பத்தர டு பன்னெண்டு அது கொஞ்சோ அப்ப இப்டி மாறு
ஓகே ஆ
சச் ஒடனே இவுங்க ரெண்டு பேருமே லஞ்சுக்கு வந்துருவாங்க ரெண்டு மணிங்கும் போது லன்ச் வந்ருவாங்க அதுக்குள்ள நா பன்னென்டு மணிக்கு நானு எதாவ்து ம லன்ச்சு இது செய்யாம இருந்தன்னா அத ஒடனே செய்யனு முடுச்சு இவுங்க வந்து முடுச்ச ஓ இவுங்களுக்கு சாதோ குடுத்து முடுச்ச ஒடனே நா கெளம்பிடுவே நானு அகாடமிக போறதுனால போயிட்டு அப்பறோ ஆ எ பாப்பாவையு கூட்டிட்டே போயிடுவாங்க சோ அப்ப திருப்பி நாங்க ஆரைக் வருவோ வந்துட்டு நமக்கு ஆறு டு ஏழு பிரேயர் இருக்கு அது அத் அட்ட அத காதுல போட்டுட்டே வருவே வந்துட்டா ஏழு மணிக்கு ஒரு பொண்ணுக்கு க்ளாஸ் இருக்கு அது ஒவ்வொரு நாள் வாரத்ல ரெண்டு நாள் மூனு நாள் அப்டின்னு சொல்லிட்டு இல்லன்னா டெஸ்டு நெறயா குடுத்து அத மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்றோ நைட்டு இவுங்களுக்கு க்கு டின்னரு முடுச்சுட்டு நைன் டு டென் ஒரு பிரேயர் இருக்கு முடிச்சுட்டு படுக்குறதுக்கு கரெக்டா இருக்கு அப்றோ நம்ம எல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே அப்டியோ பத்து பாத்திரம் எங்க வீட்ல குத்துட்டிட்டே இருப்பாரு பத்து மணிக்கு படுத்து பழகுங்க காலையில் நேரத்துல எந்திரிக்குறதுக்கு நமக்கு கண்டிநியூஸா ஆகும்போது நமக்கு ஒரு ஒன் வீக்குள்ள டயடு ஆயிடும் எப்பன்டா சட்டர்டே வரும் நல்ல தூங்கலாம் சண்டே வரும் அப்டினு சட்டர்டே சண்டே அப்டியே அப்டியே லேசியா ஒவ்வொரு வேலையும் பாத்துகிட்டு இருப்போம்
எனக்கு சட்டர்டே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியே இருக்கும் அ மாவு ஆட்டி எடுத்து வை வைக்கனு அப்றோ அன்னைக்கு ஃபுல்லா க்ளீன் பண்ணணும் நெறைய வேலை எனக்கு என்னமோ சட்டர்டே தா இருக்கிற மாரி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு தயாராகணும் அப்றோ போறதுனால சண்டே கிளஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணணு ஆ அப்றோ இவங் நெறைய வாசன சொல் குடுக்கணும் இவங்க எல்லாமே நா நா இயக்குற மாரிதான் எங்க அவங்க ப்ரேயர் பண்றக்கு உக்கார வைக்கணும் பைபில் வாசிக் உக்கார வை அந்த மாரி எல்லா வேலைக்கு இவங்கள நம்ளா கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு உக்கார வைக்கணும் அ அப்றோ இப்பவும் சொல்லுவேன் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டிங்க உங்க வேலைய நீங்களே செய்யலாம் இப்போவும் என்னவே பிடிச்சிட்டு இருக்கீங்களே செய்யுங்க செய்யுங்க என் சில டைமில கோபம் வந்துடும் அப்றோ ரொம்ப கோவம் வந்துருச்சுனா அடிச்சிருவேன் எவ்வளோ தடவை நான் வாயிலே சொல்லிட்டு இருக்கறிது ஏ கேட்கவே மாட்டேங்கிறீங்க அடிச்சோம்னா வேலை கரெக்டாக நடக்குது அப்போ நா சொல்லுவேன் நா பிள்ளைங்க பாவம் அடிக்க கூடாதுன்னு நா நினைப்பேன் நீங்க அடிச்சா தா எல்லா செய்றீங்க இப்படியே நா அடிச்சடிச்சே வேலை வாங் முடியுமா அப்டின்னு
அது சரிதா என்ன பண்றது நம்ம பிள்ளைங்க நமக்கு அடி க்கது அடிச்சிருவோ திட்டிருவோ கோவத்துல அப்புறோ பின்ன அந்த பிள்ளைங்கள பாரக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு ஐயோ பிள்ளைங்கள பிள்ளைய போட்டு இப்டி திட்டிட்டோமே இப்டி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இதுதா நம்ம என்ன பண்றது அ சிஸ்டர் ஒரு கால் வருது அ ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ அ அப்புறோ அப்ரோ அப்ரோ கூப்பரே அப்ரோ ஓகே பாய்
ஓகே பாய்